ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆஃப் ஸ்பீக்கரு
ஹலோ கேக்குதுங்களா ஆ எப்டி இர்
ஆ கேக்குது ஆ நல்லாருக்கோ நீங்க
ஆ நல்லாருக்கேங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டோ
ம் செர் செ ஆ சாப்டாச்சுங்கயா
ஆதாரம்
உம் எத்தன பசங்க
ஆ எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு வாய் ஒன்று கேள் ஒன்று
செர் செரி ஆ எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையே
ஆ
ம்
என்ன பண்றாங்க பசங்க ஸ்கூல் போயிட்டா
பசங்கள்லா எல்லா ஸ்கூல் போயிட்டாங்க போயிட்டு வந்து டியூஷன் போவாங்க வருவாங்க ஸ்நாக்ஸ் சாப்டுவாங்க கெளம்புவாங்க ஏ பொண்ணு தா சொல்லுவப்போ எப்போ பாரு படி படினே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களு ரெஸ்ட்டே கெடையாதா நாங்க விளையாடுறதே இல்லையா அப்டினு
ஆ
ஈ நல்லா வாய் பேசுவா
ஆ இதே இந்தே இல்லா விட்டாங்களே லீவ்லா விட்டாங்களே அப்ப பசங்க ஆ பேசலா பேசலா
ஆ ஆ
ஸ்கூல் லீவ் விட்டாங்களே அப்ப பசங்கள நம்ம படி படின்னா சொன்னோ
சொன்னோ இல்லல்ல நா அப்பியு சொன்னே தா நானு டேபிள் மறந் துருவீங்க டேபிள் எடுத்து படிங்க வாய்ப்பாடு
இல்ல ஸ்கூல் போற அளவு வீட்ல படிக்க மாட்டாங்க
லா கண்டிப்பா கண்டிப்பா சும்மா ஆ புக் கு எடுத்தோமா நம்ப சும்மா நம்ப இது பண்ணமா அப்டி தா இருப்பாங்க லோஞ்சு ஆ நானு அ படிச்ட்டோம்மா அ
வர கூடாது
ஆமா ஆ முடிச்சட்டோம்மா அப்டினு சொல்லிட்ருக்காங்க ஆ ஆமா ஆமா
ஆ அந்த மாரி பசங்க ஆமா நம்ம ஏமாளி நம்ம வந்து பேரன்ட் ஆய்ட்டோ நம்ம ஏமாளி நம்ம வா பசங்களா இருக்கும்போது அம்மாவ நம்ம ஏமாதலயா அது
அதேதா அதேதா அதேதா அசால்ட்டா எ பொண்ணு நல்லா என்ன ஏமாதிருவா
ஆ நம்ம படிக்கிறோ படிக்குறோன் சொல்ட்டு என்ன பண்ணுவோ படிப்போ படிக்க மாட்டோன் சொல்லல எவ்ளோ டைம் நம்ம படிக்கிறது நம்ம
ஆ நம்மளு விளையாட போகணு அம்மா எ ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்புட்றாங்க நா போறே எனக்கு ஆசையா இருக்கு நா அந்த மாரிதான இப்ப நம்பளா அப்பெல்லா வந்து செப்பு சாமா வெச்சு வெளையாண்டோ இப் இப்ப உள்ள புள்ளைங்கலா அப்புடி கெடையாது மொபைல்ல வெளையாட்றது அ கேரம் போட் வெளையாட் அது கேரம் போட்லா அப்பல்லா நமக்கு என்னன்னே தெரியாது கேரம் போடுனா அப்பல்லா நமக் அந்த அளவுக்கு தெரியாது நம்ம பல்லாங்குழி வெளையாடுவோ அப்பல்லா நாலா நீங்க வெளாண்ருக்கீங்ளா என்னன் தெரில ஆ நாங்க வெளையாடுவோ
நாங்க லீவ் விட்டால் ல இதுதா எங்க வீட்டு கிட்டக்கு வெளிய வெளிய நிக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோ வெளிய நின்டே பேசிக்கிடுவோ விளையாடிப்போ இந்த மாரி அப்போ வந்து நமக்கு
இப்ப உள்ள புள்ளைங்க போர் அடிச்சாலே இப்ப உள்ள புள்ளைங்க போர் அடிச்சாலே ஃப்ரெண்டுங்களுக்கு கால் பண்றாங்க ஃப்ரெண்டுங்கள வர வெக்கிறாங்க வெளில அல்ச்சுட்டு போப்பான் சொல்றாங்க இப்ப உள்ள அப்டி அப்டிலா நம்ப நம்பளமாதிரிலா இருந்தோ இப்போ உள்ள புள்ளைங்கல்லா அப்டி இருக்கறாங்க பாருங்க
ஆ இனி வர ஜென்ரேஷன் எப்டி இருக்க போதோ
அவ் அவுங்கலா நெனைச்சத இப்பல்லா சாதிக்கிறாங்க நம்பலா நெனச்சாகூட சாதிக்க முடியாது இல்ல ஒரு சா
எது
ஆமா ஒரு சாப்பாடு விஷயமா இல்ல நம்மளுக்கு ஒரு புடிச்ச பொருளா ம் கெடையாது இது நமக்கு கெடைக்காது இது ஏ நம்ம ஆச படணு அப்டினு நம்பளே மனசு வந்து இது பண்ணிட்
எப்டியு கேட்டாலு வாங்கி தர மாட்டாங்க அத ஏ கேக்கணு கேட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டு எதுக்கு என்னதா அடம் புடிச்சா கூட வாங்கி தர மாட்டாங்க எதுக்கு நம்ம கேட்டுட்டு சொல் டு நம்ப சைலன்டா இருந்துறோ நறையா உள்ள உள்ள மனசுக்குள்ள கா அழுத்தி அழுத்தி அழுத்தி வெச்சு
வ வெச்சு இப்ப எல்லாத்தியுமே இது பண்ணிடுவோ ஆனா இப்ப உள்ள புள்ளைங்க அப்டி இல்லல்ல
இப்ப அது ஒன்னு வாங்கி குடுக்கலனா வீடே தலகீழ ஆய்டுது
ஆய்டு
கடைசி நிமிஷோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்ட வருது இப்பொ சண்ட வர்றதுக்கு கார்ணமே முக்கிய காரணமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பசங்க தா
வீட்ல எங் வீட்லலா நா நா உண்மியான கத எங் வீட்லலா
இந்த மாரி ஒவ்வொரு பசங்க நம்மள டார்கெட் பண்றாங்க டார்கெட்
ஆ சரி மத்தபடி வேற எதோ ஒரு தப்பு பண்றாங்க புருஷ வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்டி தாங்க நம்ளதா கேக்குறாங்க நீ நீங்க தா பாத்துக்கனு நீங்கதா எல்லா பண்ணணு அப்டிங்ற மாரி நம்மதா கொறச்ட்டானா செரி அப்டின்றது ஸ்கூல்லா போய் நம்ம
ஓ ஹோ
பண்ணித்தே ஆவ்னுமா ஒடனே அவுங்க மேம்க்கு கால் பண் காதுல கேக்குதுங்ளா ஹலோ காதுல விழுலியா ஆ சொல்லுங்க ஆ
ஆ அந்த மாரி பசங்க வந்து
ல்லா தொலச்ட்டு வராங்க திங்ஸ்ஸ தொலச்ட்டு வராங்க ஒரு நாளைக்கு ஒரு எரேசரு எ பொண்ணு ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் அதுவு குடுத்தனுப்புற பென்சிலு சாயந்திரோ வந்தா குட்டி போதுருக்கு என்னமான் கேட்டா அம்மான் அம்மா ஆ அவ நறைய எழுதிட்டேமா ன் சொல்லுவா இல்லியா தொல ச்சிட்டு பென்சில தொலச்சிட்டு என்ன சொல்வா அம்மாம்மா எ ஃப்ரெண்டு கேட்டா அவ இன்னக்கி எடுத்துட்டு வர்ல அவள்ட்ட குடுத்துட்டு வந்துட்டே நேத்து நல்லா பெருசா ஒ ரு ஆ லப்பர் குடுத்தம்ச்சுட்டே பாதியா எடுத்துட்டு வந்திருக்குது அந்த புள்ள என்ன பாப்பா அப்டின்றே அம்மா எ ஃப்ரெண்டு கேட்டா அதனால வந்து நானு அவளுக்கு கொஞ்சோ குடுத்துட்டு வன்ட்டமா நானு அப்டின் சொல்றாங்க ம் என் எதன்னு நா நம்புறது ஸ்நாக்ஸ் குடுத்தாலு சாப்ட்டுட்டு வர்றதில்ல
நா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கி நீ வாங்கி யூஸ் பண்ணிட்டு வா இன்னக்கி நீ குடுத்தல நாளை க்கி நீ வாங்கி
நாளைக்கி ஆ அதேதா அதேதா அதேதா நடந்துட்ருக்கு அதே மார்தா நடந்துட்ருக்கு
இன்னக்கி நீ போய்ட்டு யூஸ் பண்ணிக்கோ ஒ ஃப்ரெண்டு கிட்டக்க நான் புதுசல்லா தரமாட்டேன் சொல்லிருங்க நானாருந்தா அப்டிதா பண்ணுவே நேத்து நீ போய் வாங்கி யூஸ் ஒ இத குடுத்துட்டு வந்தல இன்னக்கி போய்ட்டு நீ போய்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு வா அப்பதா தெரியு ஒவ்வொரு பேரண்ட்டு வீட்ல எவ்ளோ கஷ்டப்பட்டு அத வாங்கி வ க்கிறோ குடுத்து வுட்றோனுனு ஆ எ அதே மாரி நைட் நேரத்துல கேக்குங்க பேனா இல்லயா பென் பென் இல்லயா பென்சில் இல்லயான் கேக்குங்க காலி ஆயிர்ச்சுன்னா நம்ம எங்கே போறது வீட்டுக்காரோங்க கிட்ட சொன்னா கத்துவாங்க ஒனக்கு வந்து கடையெல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்றோ தா ஒ வீட்ல ஒன க்கு பசங்களுக்கு ஆ எரைசரு பெண்ணு எல்லா கேட்பீங்கனு னு
ஆமா எல்லா வீட்லயு நடக்கறது தாங்க அதுங்க கேட்டதுன்னா முன் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா அத அது இந்த நேரத்துல தா சொல் யா இப்பதா வந்து சொல்வியா இப்பல்லா கட திறந்திருக்குமா இப்ப இப்பதாப்ப புள்ளைங்க ஸ் சொன்னுச்சு அப்டின்னு நம்ம சொன்னாலு கேக்குறதில்ல எல்லா வீட்லயு அப்டிதாங்க நடந்துட்டு இருக்குது
ம்
லன்சு கொண்டு போனா லஞ்ச் சாப்பிடுறது இல்ல எடுத்துக்க இது பண்ணிட்ட வர்றது ஏற என் நெறையா பிரச்சன பண்ணுதுங்க அந்த புள்ளைங்க ஸ்கூல்ல அமுச்சு வுட்டு அதுங்கள ஆளாக்கி படிக்க வச்சு அப்பல்லா நமக்கெல்லா சாப்பாடு குடுத்தா குடுத்தாலு குடுக்கலனாலு நம்ம ஓடி போயிடுவோ இப்போ உள்ள புள்ளைங்கல்லா அப்டி கிடையாது எனக்கு இன்னது வேணும்னு நைட்டே சொல்லிடுதுங்க நைட்டே சொல்லிட்டு அத சமச்சு நம்ம சப்போஸ் தரலன்னு வச்சிங்களா அதோட உனக்கு என வேல ஆன்டி கேக்குறத சமச்சு குடுக்க மாட்டேன்ற அப்டின்னு கேக்குறாங்க எ பொண்ணுலா நல்லா வாயடிப்பா அவ்ள மாரி வாயடிக்க யாராலயு முடியாது நல்லா வாயடிப்பா எ பொண்ணு தம்பி அந்த மாரில்லா கெடையாது தம்பிலா
எனக்கு தம்பி அப்டி கெடையாது
ஆ குடுக்குறத சாப்பிடுவா ஏ ஏ பாப்பா ஏன்டி நீ இப்டி பண்ற அப்டின்னு அவ்வள தா விரட்டுவா ஏ அம்மாவோட முடிஞ்சாத செஞ்சு தரமாட் டாங்கலா அப்டின்னு சொல்லுவா ஆனா அவ அவ என்ன நெனைக்கணுமோ அத அவ என்ன சாப்பிடணுமோ சாப்பிடனு அவளுடைய இது அப்டித்தா
அது சொ சொன்னா புரிஞ்சுக்க கூடிய பக்குவோ இன்னு வரல
இன்னு வரல வரலன்னா இல்ல மத்ததெல்லா புரிஞ்சுக்கிறாங்கல்ல
அதெல்லா அவுங்க விஷயத்துல அவுங்க கரெக்டா இருப்பாங்க நம்ம விஷ யத்தலாதானே கரக்டா கரெக்டா நடந்துக்க மாட்றாங் க அப்டி அப்டி நடந்தா நம்மளே நம்மளே என்ன பண்ணுவோ மேடை ஏறி எ பொண்ணு எ பொண்ணுக்கு நா இந்த அவார்ட வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு குடு த்துருவோமே பொம்பள பசங்க தாப்ப ரொம்ப பண்றாங்க ஆம்ள பசங்களாவது ஏதோ ஒன்னு கொடுத்தோ ஏதோ ஒன்னு துணி துவக்கலனா கூட அந்த அழுக்கு டிரெஸ் எடுத்து போய் இந்த பொண்ணுங்க இருக்கிறாங்களே ஸ்கூல் போ மறந்துட்டு துணி துவைக்கலனா பேண்ட எடுத்து போட்டு போயிடுவா சரி பரவாயில்ல விடு இனைக்கு ஒரு நாள் தானே அப்டினு
ஆமா ஆமா தம்பியு அப்டிதா பாருங்க தம்பியு அப்டிதா தம்பி இத துவைக்கலடா பா பரவாயில்லம்மா நா என அங்க மண்லயம்மா விளையாடுறே அப்டின்னு சொல்லிட்டு அவ அட்ஜஸ் பண்ணிட்டுவா இனைக்கு கொட அப்டிதா ஒரு பேண்ட இது பண்ணே நா போனே வந்துட் மா ஒன்னு எதுமே இல்லமா நா இதே போட்டுக்கிறேமா எவ்ளோதா நீ ட்ரெஸ் துவைப்ப அப்டின்னு அந்த ஒரு பக்குவமா பேசுவா ஆனா இந்த பாப்பா பாவம் கூட பாக்காது
ம் அந்த காலையிலே நம்மள ஒரு ப்ரஷர் பண்ணுவாங்க பாருங்க காலையிலயே நைட்டே எடு த்து வைனா ஆம்பளை பசங்க எடுத்து வச்சுட்டு நீட்டா படு எப்படியா இருந்தாலும் எந்த டைமா இருந்தாலு எடுத்து வச்சுட்டு எங்க வீட்ல படுத்துருவான் பைய எனக் காலையில எந்த ஒர்க்கு இருக்காது அவனே ரெடி ஆயிட்டு அவனே போயிடுவா இந்த பொம்பள புள்ளைக்கு தலைசீவணுமா தலை வாரணுமா
இவ்ன்னோ நறைய இருக்குது
எடுத்து தண்ணி முதக்கொண்டு எடுத்து கையில குடுக்கணு அது கேக்குது நீ கொஞ்சோ அந்த பவுடர் டப்பா எடுத்து வைக்க வைக்க கூடாது அப்படின் கேக்குது உனக் பவுடரு டப்பா எடுத்து வைக்கிறேனே நீ போயிட்டு என்ன பண்ண போறேன் தெர்ல அப்டின் சொல்லிட்டு சொன்னே
ஹலோ நமக்கு டைம் ஆச்சு அடுத்த கால்ல பேசலாம்ங்க
ஆ ஓகே ஓகே
ஆ சரி